றி வணக்கம்
ஆமா வணக்கம் ப்ரோ
என்ன ப்ரோ பண் றிங்க
என்ன பண்றது ஓ எல்லா சும்மாதா ஒக்காந்துருக்கோ வீட்ல என்ன லன்ச்சுக்கு ரெடி பண்ண ஆரம்மிச்சுட்டாங்களா இல்ல எப்டி ப்ரோ வெளிய எங்யது
மீ இப்பதாநண்பா பண்ணிருக்காங்க இப்ப த முட்ட பிரியாணி பண்ணிருக்காங்க
இன்னு சாப்பில்லயா நீங்க
இன்னு இன்னு சாப்புல்ல நண்பா நீங்க சாப்டாச்சா?
தோச
வீட்ல ம் வீட்ல எல்லா நல்லாருக்காங்ளா ப்ரோ?
ஆ நல்லாருக்காங்க
ஆ ஓகே ப்ரோ வெளிய எங்யு போலிங்களா சண்டே
போனு போனு இங்க நீங்க எங்யு போவீங்கள்ல நீங்க வெளிய விள்யாட பசங்களோட இதென்ன விள்யாட அப்டின் போவீங்கள்ல அப்டி
அதுதா நண்பா போலாம்ந்தா இருக்குறே பாத்தீங்கனா சூழ்நலை சரியில்ல மழ வேற பேஞ்சுட்ருக்கு
இப்பொ இப்போ மழ பெய்தா
கட்டா மழ நின்னுச்சுனாதா நண்பா போனு
சேர் சேரி இங்க மழ இங்க வெயில் அடிக்குது வெயில் இங்க நல்ல வெயில் என்ன வெயில் அடிகிது
ஓ நல்லா வெயில் அடிக்குதுங்ளா
ஆ இப்போ நீங்க ரீசண்டா பசங்களோட போன ட்ரிப் எது வரு
ரீசென்டா ட்ரிப் போனது பாத்தீங்கன்னா டாப் லிப் போனோம் ப்ரோ
அப்போ அது என்ன
டாப்சிளிப் அந்த அ எக்ஸ்பெட்ஏ பண்ணல நண்பா சும்மா காருக்குள்ள சும்மா இங்கயே போயிட்டு இருந்தானுங்க தூங்கிட்டே எந்துருச்சு பார்த்தா டாப் சிளிப் நிக்கிறானுங்க ட்ரிப்பு எதுவுமே சொல்லல நண்பா கார்ல உட்காண்ட்டு இருந்தேன் சும்மா தூங்கி ஒரு மூணு பேர் ரொம்ப சுத்திட்டு இருந்தோம் கார்ல தூங்கிட்டோம் திடீர்னு பாத்தா டாப்சிளிப் மேல தூரம் அப்பறோம் இறங்கி பாத்தா டாப்ஸ்லிப் ன்னங்க என்ஜாயே பண்ண முள்ள இறங்கறப்பதா சுத்தி பாத்துட்டுஇருந்தோம் போய் எறப்ப ஒண்ணுமே பகல
அந்த இடம் எல்லாம் எப்படி சுத்தி அந்த
அந்த இடம் எல்லாம் சூப்பரா இருக்கு நண்பா கிளைமேட் புள்ளா இல்ல நீங்க மான் எல்லாம் பாத்தீங்கன்னா நே நேர்லயே பாக்கலாம் கண்ணுக்கு முன்னாடியே சுத்திட்டு இருக்கும் மானு அதுக்கப்புறம் பாத்தீங்கனா முயல்லாம் அதிகமா சுத்தி போகும் உள்ளுக்குள்ள பாத்திங்கன்னா ஜீப் ரைடு கூட்டிட்டு போவாங்க அங்க போனிங்கன்னா யானைய புலியிலாம் பார்கக்கலாமாமமா
பிளான் பண்ணி போனீங்களா இல்ல சடனா ட்ரிப் போட்டு உங்கள கூட்டிட்டு போயிட்டாங்களா
அன்னைக்குதான் காரு கிடைச்சதமா என்ன பண்றதுன்னு தெரியலேயென்னு துரு துருனு சுத்திட்டு இருந்தா திடீர்னு கூட்டிட்டு போய் மேல விட்டுட்டா
எப்படி ஆஹ் அங்க ஒரு ரெண்டு நாள் ஸ்டே
ஸ்டே கெடையாது ப்ரோ எங்க பக்கத்துலதான் இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் லேடீஸ் ல தான் கொஞ்சம் இருக்குது செரின்னனு சொல்லி ஒரு மேலே ஏத்திட்டாங்க ப்ரோ
அதுக்கு அங்க சப் இல்ல ப்ரோ போனும் தான் சார் எங்யும் போறதுக்கான வாய்ப்பு யாரு வர்றதில்ல ஃபேம்லிய கூட்டிட்டு போ முடியுமா பசங்களோட போனாதா யாரு வர மாட்டிக்றாங்க
ஓ ஓகே நண்பா உங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சுங்ளா?
இல்ல ப்ரோ நா இப்ப சிங்கிள் தா நானு ஒர்க் பண்ணி நம்பள்க்கு இருக்க ஒன்னு கடன கடன் அதல்லா முடிச்ட்டு நம்ம செட்லானாதா அடுத்து எதாச்சு பாக்கணு
ஒ ஓகே நண்பா எதா ச்சி காதல் கீதல்ருக்கா தோழி இருக்காங்களா?
இல்ல ப்ரோ அப்டியல்லா நம்மளுக் பிரச்சனதா அதிகமா இருக்கு
ஆமால அத ஃபேஸ் பண்றக்குள்ள இன்னொரு பிர ச்சன வந்துருது
ஆமா அத முடிக்கிறதுவ பெரிய ரோதன ஆயிடு இப்ப வெளிய போய் சமச்சி இந்த தோட்ட தோட்டம் காட்டுக்குள்லெல்லா ஒக்காந்து சமச்சு சாப்ட்ருகீங்ளா?
ஆ ச சு நல்லா சமச்சுருக்கொ நண்பா ப யாருக்காச்சு பெறந்த நாள் வன்ச்சுன்னா நாங்க அங்கதா போவோம்
ஓகே
அன்மாரி கோ தோப்பு ஃப்ரெண் இல்ல நண்பா அது ஃப்ரெண்டு ஒரு இது மாரிருக்குதச்சாங்க தோப்புல வச்சிருக்காங்க வீடு மார்ருக்கு தோப்புக்கடியில இருந்து சாப்புட்டு என்னன்ன பார்டியோ அதுலா முடுச்சுட் ட்டு அப்டியே அங்க போய் படுத்துருவோ நண்பா ஸ்கூல் பசங்க எல்லாத்தைமே கூப்ட்ருவோ எல்லாருமே வந்துருவானுக
ஓகே
ஒரு பத்து ஒரு இருவது முப்பது பேர் வந்துருவாங்க
ஓகே அசைவ சமக்கிறதுக்கே ஒர் பெரிய அண்டா வேணு
ஆமா நண்பா ஒரு சமையல் மாஸ்டர் இருக்காரு எங்க கூட ஒருத்தரு கட வச்சுருக்காரு அவரு வந்துருவாரு நா நண்பர் தா வந்து அவ ருதா எல்லாமே குக்கிங்லா பண்ணுவாரு அவர் ஹெல் ப் பண்ணிட்டு எல்லாருப்போ
செர் செ இல்ல நீங்க யூடியூப் சேனல் சொன்னீங்லே எப்போ எப்புடி ஒங்களுக்கு ஐடியா வன்ச்சி இத இந்த இது பண்லான்னு எப்டி ஸ்டார்ட் பண்ணீங்க
என்ன நண்பா அந்த யூடியூப் சேனல் சொல்றீங்ளா?
ஆமா எப்டி ஸ்டார்ட் பண்ணீங்க எப்டி உங்ளுக்கு அந்த ஐடியா வந்துச்சு?
இல்ல நண்பா வேலைக்கே போகாம வீட்ல உக்கான்ட்ருந்தே எதாச்சு பிஸ் னஸ் பண்லா சொல்லிட்டு ஐடியா இ ருக்கான்னு பாத்துட்டு இருக்கப்ப ஒண்ணுமே இல்ல கையிலயே அமௌன்ட் இல்ல சேரி அடுத் டுத்தது என்ன பண்றது யோசிக்கிறப்ப யூடுப் சேனல் ஓபன் பண்ணலானு ஓபன் பண்ணாதா ப்ரோ ஒரு எட்டு மாச வீட்லதா
நீங்க உ நீங்களு அங்க ப்ரதரு சேந்து பண்ணிங்கலா
ஆமா ஆமா ப்ரோ ரெண்டு பேரு சேந்துதா பண்ணோ அத மாசோனு போரோ வந்துருச்சு ப்ரோ அண்ணனுக்கு பதினஞ்சு எனக்கு பதினஞ்சு
எத்தன மாச ஆச்சு ஃபஸ்ட் பே ஃபஸ்ட் பேமெண்ட் வர்துக்கு எத்தன மாச ஆச்சு
ஃபஸ்ட் பேமெண்ட்ல இல்ல ப்ரோ நீங்க ஃபஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பாத்தீங்கன்னா ஒரு நாலாயிர வாட்ச வர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெடக்கனு ப்ரோ நாயிர வாட்ச ஹவர்ஸ் கெடச்சதுனா உங்களுக்கு மான்டீசன் ஓபன் ஆய்ரு மான்டீஷன் ஓபன் ஆச்சுனா நீங்க அதுக்கு அப்லே பண்ணீங்கன்னா ஒரு ஒன் வீக் ஆகோ ப்ரோ அது ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா டேஸ்ஃபார்ம் இருக்கு ப்ரோ இப்ப ஃபாரின்ல இருந்து டாலர்ல வரு நம்மளுக்கு இந்தியன் கரன்சியா வர்றக்கு பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸ் ஃபாம் இருக்கு ப்ரோ அது அது பண்ணீங்க பண்ணா விட்டிங்கவைங்க உங்களுகு பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் பாத்தீங்கா ஃபிப்டீன் சிக்ஸ்டீன் அது மாதிரி வரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா அமௌன்ட் ரொம்ப புடிப்பாங்க இது ஜீரோ ஃபார்ம்னு ஒன்னு இருக்கு ப்ரோ ஜீரோ ஃபாம் நீங்க கிளைம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் மீறி போனா இருது ரூபா முப்பது ரூபா தா புடிப்பாங்க உங்களுக்கு பெருசால எல்லா புடிக்க மாட்டாங்க அது பண்ணீங்கன்னா ஒரு மாச ஆகு ப்ரோ அதுக்கப்பற உங்க பேங்க் டிடேயல் ஏடாயிருச்சுனா உங்களுக்கு மாச மாசம் சேல்ரி கோஎட் ஒண்ணுலருந்து ஏழாந்தேதிக்குள்ள பாத்தீங்ன்னா
ஓகே சொல்லுங் சொல்
இல்ல ப்ரோ மாச மந்த்லி சேல்ரி மாரி தா ப்ரோ ஏழாந்தேதிங்கறப்ப உங்களுக்கு அட்னன்ஸ் க்ளோ க்ளோஸ் ஆயிரு ப்ரோ மந்த்த் டொண்டி சிக்ஸ் டொண்டி செவனுங்கறப்ப உங்களுக்கு அக்கொன்ட்கு வந்துரு ப்ரோ
எப்டி டெய்லியு ஒரு ஒரு வீடியோ போட்ரீங்களா இல்ல
ஆமாாம் ப்ரோ நீ ஆமாமா டெய்லி டெய்லி மே போண்ணு
ஓகே எத்தன ஒரு நாளக்கு எத்தன வீடியோ போடுவிங்க ஒன்னா இல்ல ரெண்டு மூணு
ஓ இப்ப ஒரு நாளக்கு நீங்க பெரிய வீடியோ போட்டீங்கன்னா சாட்ஸா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்றணு அதவே எடுத்து
ஓகே அந்த அந்த வீடியோக்கு தமிழு எல்லா யாரு க்ரியேட் பண்ணாங்க தமிழு அந்த இதுக்கு அததுல்லா யா நீங்க பா
அதுக்கு தண்ணிலு டைட்டீலு அதுக்குப் அப்றோ எல்லாமே நா
ஓகே ஓகே அது பெட்டரு ஏனா நாம வெளியே குடுத்து அடுத்துவங்க வாங்கி பண்றத விட நம்மளே குடுத்து பண்றது எவ்ளோ பெட்டரு இப்ப இப்ப ஓரளவுக்கு இப்ப நல்லா போயிட்ருக்கா ஆமா
இல்ல ப்ரோ அதா ப்ரோ சஸ்பெண்ட் ஆயிருச்சு இந்த மாசோ வந்து பதனாறாந்தேதிங்கறப்பதா அதுக்கு ரிசல்ட்டு தெரியு. அத பாத்துட்டுதா ப்ரோ எதுவா இருந்தா பண்ணு அதுக்கு முன்னாடியே நாங்க இன்னொரு சேனல் ஓபன் பண்ணி வச்சிருக்கோ ரெண்டு சேனல் ஓபன் பண்ணி வச்சிருக்கோ கரண்ட்ல போயிட்ருக்கே இப்பதா ஓ ப்பன் பண்ணி ஒன் வீக்தா ஆச்சு.
அதுக்கு வாட்ச் ஹவர்ஸ் எல்லா இன்னு ஒரு ஆ டூ வீக்ஸ்ல வந்துருமா ரிலீஸ் பண்ணிருவீங்களா இல்ல அது எப்டி நல்லா வியூஸ் எல்லா நல்லா வியூஸ் இப்ப வந்துட்டு அதுக்கல்லா
ஆ வந்ட்டுதா ப்ரோ இருக்கு இப்பத்தக்கி ஒரு டூ கே அது மாரிதா சம்திங்தா போயிட்ருக்கு இதுக்கு முன்னாடி சேனல்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரு இருபத்தஞ்சாயிரோ இருந்தாங்க யூடியூப்ல எஃப் பி ல அமௌண்ட் வந்ட்டு இருந்துச்சு எஃப் பி ல பாத்தீங்கன்னா அறுவத்தஞ்சாயிரம் பேர் இருந்தாங்க ஃபேஸ் அது இன்ஸ்டால பாத் அம்பத் தஞ்சாயரம் பேர் இருந்தாங்க அந்த ஐ டி தா ப்ரோ இதாயிருச்சு
ப்ரோக்கு எல்லாத்துலயுமே யூடியூப் இன்ஸ்டா எஃப் பி எல்லாமே உங்களுக்கு சஸ்பண்ட் ஆயிடுச்சா
ஆமா ப்ரோ எஃப் பி ல இன்ஸ்டால எப்பிடி சம்பாதிக்கணுன்னா இன்ஸ்டால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க யேடு மாரி எதோ பண்ணித் தர சொல்லுவாங்க ஏ ஐ பேபிய வச்சு அது மாரி பண்ணி நாங்க ஒரு அதுல இருந்து ஒரு பதினஞ்சாயிரோ வரைக்கு சம்பாதிச்சிருக்கோ
எப்டி அவங்கில்ல யார் எப்டி உங்கள அவங்க கான்டாக்ட் பண்ணாங்க
ப்ரோ நீங்க அதுல காண்டாக்ட் மெயில் ஐ டி இருக்கும் ப்ரோ மெயில் ஐ டி வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லாட்டி ப்ற டி எம் பண்ணுவாங்க இது மாரி எங்களுக்கு ஒரு ஷாப்பு வச்சிருக்கோ இது மாரி பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு வந்து நீங்க ப்ரொமோஷன் பண்ணித்தாங்கன்னு கேப்பாங்க ப்ரோ நீங்க அதுக்கு கடைக்கு தகுந்த மாரி என்னென்ன ம்
களா இல்ல அவங்களா உங்கள ரீ்ச் பண்ணுவாங்களா?
ந்து கேப்பாங்க உங்களுக்கு வியூவ்ஸு அப்பறோ ஃபாலோவர்ஸு அத பொறுத்து அவங்க வந்து உங்களுக்கு அமௌண்ட்டா இருக்கட்டு எல்லாமே வந்து அவங்களே கேப்பாங்க உங்களுக்காண்டி
ஓகே ஓக
இதே பாத்தீங்கன்னா நீங்க எஃப் பி ல அதே மாரிதா ப்ரோ ஒரு பத்தாயிரோ ஃபாலோவர்ஸ் இருந்துச்சுனா உங்களுக்கு போது மானிடிஷேன் அதுல ஓபன் ஆயிரு அதுலயு அ அமௌண்ட் எடுத்துக்கலாம்
பரவால்ல ப்ரோ ஏன்னா பெருசா இதுக்கு யாரு கைட் பண்றது இல்ல இது இன்ஸ்டால எப்பிடி ஒர்க் ஆகு
ஆம் இங்க யூடியூப விட எஃப் பி பரவால்ல ப்ரோ
ஓகே இப்போ எல் எல்லாத்துலயு ஓரளவுக்கு நீங்க அமௌண்ட் எடுத்திருக்கீங்க இல்லயா ஓகே எஃப் பி லயு அமௌண்ட் வந்திருக்கு பேமெண்ட் வந்திருக்கு ஆ இன்ஸ்டாலயு பண்ணிருக்கீங்க இல்லயா
கேக்கல ப்ரோ
இல்ல அ மூணுத்தலயுமே நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கீங்க இல்லயா
ஆமா ப்ரோ மூணுலயு இப்ப நெறி இப்ப வந்து யூடியூப்ல எதுமே வர்றதில்ல ப்ரோ எஃப் பி ல மட்டுந்தா ஒரு மன்த்லி பாத்தீங்கன்னா ஒரு டென் கே பக்கோ வந்ட்ருக்கு ப்ரோ ஆளுக்கு அஞ்சு அஞ்சு ரூவா போயிரு அண்ணணுக்கு எனக்கு போயிரு
பரவால்ல ப்ரோ இது நல்ல ஒரு இது பேசிவ் இன்கம் அதுல ஆக்டிவா இ
இல்ல ப்ரோ எதோ சைடு்ல பண்ணணுன்னு சொல்லிதா ப்ரோ எதோ பண்ணிட்டு இருக்கு இப்ப அந்த கன்னுக்குட்டி மட்டு நாங்க அந்த பேஜ் பேஜா எறக்கிட்டோம்னா பிரச்சனையே முடிஞ்ச்சு ப்ரோ அதுக்ப்புறோ அடுத்தடுத்த பிஸ்னஸ் து எதோ பண்ணிட்டு இருக்க வேண்டிதனே ப்ரோ
அதுக்கு என்னன்ன இது தேவ ரெர்மெண்ட் கேட்டீங்களா ஸ்டார்ட் பண்றதுக்கு பண்ணிடிவாங்க அமௌண்ட் அதுக்கு நம்ம ஏதான கோரு போட்டு அந்த ஷடல்ல போட்டு பண்ணணுமா எப்டி
ல்ல ப்ரோ கேக்கல கிரில கேக்கல
இல்ல நீங்க அதுக்கு போனும்னா ஸ்டார்ட் பண்ணும்னா அதுக்கு போற ஷட்டு எல்லாம் போட்டு ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்னா இல்ல எப்டி
ன்ன ப்ரோ எல்லாமே செட்டு போடுனு அதுக்கு தேவையானா பாத்தினா தீவனத்துக்கு ஒரு பிளேஸ் ஒதுக்கணு அதுக்கப்றோ பாத்தினா கழிவுக்கு ஒரு பிளேஸ் ஒதுக்கணு அதுக்கப்புறோ அது மேட்டு போடுறதா இருக்கட்டும் எல்லாமே நம்ம தா ப்ரோ எல்லாமே க்ளீனா ஃபஸ்ட் ஸ்டாட்டிங் பண்ணிட்டோம்னா அப்றோ பிரச்சனைக்கபோவு ஒரு டைம் தா பண்ண போறோ அத கிளீனா கரெக்டா பண்ணி எப்நா நா உங்களுக்கு ரொட்டேஷன் அது பாட் போயிட்டே இருக்கு ப்ரோ
எ இது என்ன எனிங்ஸ் இருக்கு உங்களுக்கு ஐ மீன் அதனால வர பாரு இதுலவந்து சேல்ஸ் பண்ற மாரி ஏ இல்ல
ப்ரோ இது பாலே சேல்ஸ் கெடையாது ப்ரோ இப்ப நீங்க ஒரு பத்து ரூவாய்க் கன்னுக்குட்டி வாங்குறீங்க ஒன்றர வருஷோ நீங்க வளத்ரீங்க கரெக்டா கண்ணு போற ஸ்டேஜுக்குள்ள நீங்க அப்டியே நீங்க கைமாத்தி இன்னொருத்தங்ளுக் குடுக்குறீங்க பத்து ருவாய்க்கு வாங்குனது உங்களுக்கு தொண்ணூறு ரூவாய்க்கு போகுது இல்லாட்டி என்பது ரூவாய்கு போகுதுனுவைங்க பத்து ரூவா எடுத்தாலே உங்களுக் எழுவதாயிருவா ஒரு கண்ணு குட்டிக்கு லாபோ கெடைக்குது ப்ரோ ஒன்றர வருஷத்துல உங்களுக்கு எழுவதாயிருவா ஒரு கண்ணு குட்டிக்கு கிடைக்குது அதே ஒரு அஞ்சு பத்து கண்ணு குட்டினு கணக்கு பண்ணுகிங்க ஒன்றர வருஷத்துல உங்களுக்கு ப்ராஃபிட்டு அதே நீங்க பேட்ச் பேட்ச்சா ஒரு மூணு மாசோ மூணு மாசோ பேட்ச் பேட்ச்சா நீங்க குடுக்குறப்ப உங்களுக்கு வேல இருந்துகிட்டே இருக்கு மூணு மாசம் ஃப்ரீயா தா இருப்பீங்க இருந்தாலு அத மூணு மாசோ
மூணு பேஸ் பேட்ச் வந்து மூணு மாசோனா ஃபஸ்ட் ஒரு அம்பதாயிரோ அடுத்த மூணு மாசோஒரு அம்பதாயிரோ வருங்ளா
அவ்ளோதா ப்ரோ உங்களுக்கு சின்ன நீங்க எந்த பிஸ்னஸ் பண்ணாலு அமௌண்ட் போட்டு தா பண்ணு ஒரு கையில ஒரு மூனு லட்ச் மூனு மூனு லட்சோ ரெண்டு லட்சோ இருந்தாலே போது ப்ரோ ஸ்டார்ட் பண்ணிக்லாம் உங்குளுக் ரோ ஒவ்வொரு ஆறு ஏழு மாடுனாலு எழுவதாயிருவா கெடைக்குதுனா ஒட்டுக்கா நீங்க குடுக்குறப்ப நெனைச்சு பாருங்க ஒரு அஞ்சு மாட்டுக்குனாலு எவ்ளோ ஆச்சுனு பாத்துக்ங்க உம் லேக்ல எடுக்கலா ப்ரோ பேஜ் பேஜா குடுக்குறப்ப
செரி புணா வேற கால் வருது கூப்படுறே தேங்க்ஸ் ப்ரோ